வணக்கத்திங்ளா நா பேசுறது நல்லா இருக்கேங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ஆ நா நா ஒ வந்து ஒண்ணு கேக்கணு நெனச்சே இந்த மாரி வந்து எந்த மாரி உணவு வந்து உட்கொண்டா நல்ல ஒரு அ சோர்வடையாம வந்து நல்ல ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு நல்ல புத்துணர்ச்சியா இருக் கலா அப்டின்றத வந்து உங்ககிட்ட கேட்கலா அப்டினு நெனைச்சே ஆ எந்த மாரி உணவுகள் காலைல எடுத்துக்கிறது மத்தியானம் எடுத்துக்கறது இப்ப நடுவ்ல வந்துட்டு எதாச் சிற்றுண்டி எதாவ்து பசிக்குது அப்டின்னா என்ன சாப்பிடலாம் அப்டின்றத வந்துட்டு உங்க கிட்ட கேக்கலா அப்டினு யோசிச்சே
கண்டிப்பா தோழி இப்ப வந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத் தொடனே இப்ப வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோ உணவு வந்து நம்ம வயிறு ஃபுல்லா சாப்புட்ணு அப்டிங்கிற மாரிதா நெனைப்பாங்க நல்லா சாப்புட்ணு அப்டிங்கிற அர்த்தத்துக்கு ஆனா வந்து அப்டி கெடையாது இப்ப வந்து உணவு நம்ம எடுத்துக்கிட்டம்னா எப்பவ்மே முக்கால் வயிறு தா நம்ம வந்து சாப்பிடணும் சோறு வந்து இருக்கணும் அ மேஞ்சா கால் வயிறு வந்து பா த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தா வந்து நெறையாவே இருக்கணு நமக்கு அதுவு வந்து தண்ணி வந்து ரொம்போ ஒரு முக்கியமான விஷ்யம்னே சொல்லலா நீங்க எந்த அளவுக்கு உணவுக்கு வந்து நீங்க இம்பாட்டன்ட் வந்து குடுக்கறீங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம தண்ணிக்கு குடுக்கணும் இல்லைங்ளா அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு அந்த உணவு வந்து நீங்க என்ன உணவு சாப்பறீங்க அப்டிங்கறத பொறுத்துதா இருக்கு நீங்க காலையல வந்துட்டு நா கொஞ்சோ அளவான உணவு தா எடுத்துப்பே அப்டின்னா அந்த மாரி உணவுகள் இ ட்லி தோசை சீக்கிரமா ஜீரணமாகற உணவுகள் அந்த மாரி எடுத்துக்கலா மத்தியானம் வந்து இல்ல நா வந்து உணவு மீல்சு தா எடுத்துப்பே எனக்கு வந்து முழுமையான ஒரு உணவு வந்து வேணு அப்டின்னா நீங்க வந்து மீல்ஸ் எடுத்துக்கலாம் இரவு வந்து நீங்க எவ்ளோ எடு த்துகறீங்களோ அத வந்து எடுத்துக்கலா இது போக நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம வய்த்துக்கு வந்து எதாவ்து ஒரு நல்ல ஒரு உணவு வந்து சாப்ட்டுக்கிட்டே இருக்கணுமே எப்டின் சொல்றதுனா ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து இது நெறைய பேரு வந்து பாத்தீங்கன்னா டீயி சமோசா அந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க அது அவுங்களோட பழக்கம் ஆனா வந்து நம்ம நார்மலா எடுத்துக்கிறது வந்து ஒரு ஜூஸ் ஐட்டமோ இல்ல ஃப்ரூட் ஐட்டமோ அந்த மாரி எடுத்துக்கிட்டோ அப்டின்னா அது ஒடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் தோழி
ம் கண்டிப்பா அ நீங்க சொல்றது ரொம்ப ஆ பயனுள்ளதா இருக்கு நா வந்து ட்டு எப்டி நா ஒரு நாள கழிப்பேன்னா காலைல ஒரு ம் லைட்டா தா சாப்பிடறது உண்டு சில பேர் வந்துட்டு என்ன பண்றாங்களோ ஒரு நாளைக்கு ரெண்டே வேலதா சாப் பட்றாங்க அந்த மாரி சாப்ட்டா கூட ஒ டம்பு நல்ல புத்துணர்ச்சியா இருக்கு அப்டின் சொல்றாங்க ஆனா வந்துட்டு நா வந்து காலைல முடிஞ்ச வரைக் கு அந்த மூ மூணு வேலயு சாப்டாம காலைல கொஞ்சோ சிம்ப்ளா சாப்ட்டுக்கலானு ஒரு கஞ்சி குடிக்கிறது அந்த மாதிரி குடிச்சிக்ட்டா வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சோ பசி தாங்குது அப்டின் சொல்லலா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கு எப்டியோ வந்துட்டு ஒரு பசிய ஆ கட்டுப்படுத்திக்ட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு அதுக்குள்ள சமைச்சு ஒரு ஆ காய்கறிகள் கொஞ்சோ ஜாஸ்தியா எடுத்துக்கிறது கொஞ்ச சாதம் வந்து கொஞ்சமா வெச்சிக்ட்டு ஒரு தயிரு வந்து சேத்துக்கிறது அதுக்கப்பறோ இந்த வெள்ரிக்கா வந்துட்டு தினமு நம்ம உணவுல சேத்துக்கறது இதெல்லா வந்துட்டு அப்றோ ஒரு பயிர் வகைகள் அதுக்கப்றோ இந்த புரோட்டீன்றிச்சா அந்த பருப்பு வகைகள் வந்துட்டு ஆ சேத்துக்கறது இதெல்லாமே வந்துட்டு நல்ல ஒடம்புக்கு வந்து ஸ்ரென்த்த குடுக்கு அப்டி நெனைக்றே அது வந்து முடிஞ்ச வரைக்குமே ஒரு தினமு ஒரு ஆ முன்னாடி நாளே வந்து அந்த பச்ச பயிறு அதுக்கப்புறோ வந்துட்டு அந்த ஆ சிறுபருப் பு அந்த மாதிரி எல்லா நெறைய இருக்கு இல்லையா அதெல்லா வந்துட்டு ஊற வெச்சு அத மொளக்க ட்டி வச்சுக்கிட்டோனா இன்னமு நமக்கு ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா மொள கட்டி வச்சா வந்துட்டு அத டபுளா வந்துட்டு அதுல ஆ நமக்கு தேவையான ஒரு சத்து கெடைக்கும் அப்டின்னு சொல்றாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம காய்கறி பண்ணும் போது அது கூடயே வந்துட்டு கொஞ்சொ இத போட்டுட்டோனா அந்த சத்தும் உள்ள போயிடு அது இல்லாம அந்த காய்கறிகளோட சத் தும் நமக்கு கெடைச்சிடோ அப்டினு நெனைக்கிறே அந்த மாதிரி நம்ம பண்லா அதுக்கப் புறோ வந்துட்டு தினமு கொஞ்சோ மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்றாங்க அதுவு வந்து நம்ம ட்ரை பண்லா நீங்க சொன்ன மாதிரி ஈவினிங் வேனா வந்துட்டு நம்ம ஏதா ஒண்ண சாப்புடுறதுக்கு ஏதா ஒன்னு தேடிகிட்டே இரு ப்போ அதுக்கு பதிலா ஒரு பழங்கள் வந்து சாப்புடுறது ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்லுவே ஒரு ஆப் பிளோ இல்ல ஒரு மாதுளையோ சாப்ட்டா வந்து நமக்கு நல்லா ஃபில்லிங்காவு இருக்கு நமக்கு ஏதோ சாப்ட்ட ஒரு ஃபீலு இருக் கு சேரி நம்ம ஏதோ சாப்ட்டு இருக்கோ இன்னு கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு நமக்கு எதவு பசிக்காது நம்ம ஏதா ஒரு வேல செய்யும் போது அத வந்து ரொம்ப யோச்சிட்டே இரு க்க தேவையில்ல நமக்கு பசிக்குது அப்டின்ற மாரி சில பேருக்கு என்ன ஆகுன்னு ரொம்ப பசி எடுத்துட்டா வந்துட்டு ஒரு மாரி தல வலிக்க ஆரம்பிச்சிடு ரொம்ப சோர்வு அதிகமா இருக்கு அந்த மாதிரி இல்லாம வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ம் ரெண்டு மணி நேரம்க்கு ஒரு தடவ வந்து சாப்புடுறது அந்த மாரி பாத்துக்குலா அப்டி நெனைக்கிறே ஒரு ஜூஸ் குடுக்கிறதோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டின்னர் வந்து முடிஞ்ச வரி க்கு ஒரு ஏ ஏழர மணிக்கு சாப்ட்டோனா அ ஃபில்லிங்கா கொஞ்சோ சாப்ட்டுட்டீங்கன்னா ஒரு இட்லி தோசையோ இல்லன்னா வந்து வேற ஏதாவ்து புட்டு அந்த மாதிரி ஏதாவது நல்லா ஒரு ஃபில்லிங்கா சாப்ட்டுட்டோனா கொஞ்சோ கா நைட்டு ஃபுல்லா நமக்கு பசிக்காது ஒரு பத்து மணி க்கு மேல நம்ம தூங்கறோனா கூட அது வரைக்குமே பசிக்காம நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு காலையில வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா பசிக்காது அப்டின்னு நெனைக்கிறே நம்ம ஒரு எட்டு எட்ர மணிக்கு மேலே சாப்ட்டா கூட ஓரளவுக்கு பசி தாங்கு அப்டின்னு நனைக்கிறே ஏன்னா பெரிய ஒரு லாங் கேப் விடுறது அந்த நைட்டு தானே அதனால அந்த மாதிரி பண்ணிக்கறது அ பரவாயில்ல அப்டின்னு நனைக்கிறே அ நீங்க என்ன நனைக்கிறீங்க
கண்டிப்பா தோழி ஏன்னா வந்து இப்போ இரவு உணவு வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நம்ம எங்கயாது சாயங்கால வெளியே போயிட்டோ இல்ல ஏதாவது ஒரு விசேஷங்கள் வந்து நம்ம பண்ண போ பாக்க போயிட்டோ பண்ண போயிட்டோ அப்டிங்குற பச்சத்துல நமக்கு அந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்த ஒடனே வந்து நம்ம சமச்சு சாப்புட்ணு இல்ல வந் கு ஏற்கனவே நம்ம சமச்சிட்டு போனாதா வந்து அங்க உணவு இருக்கும் அந்த மாரி நேரத்துல வந்து கொஞ்சோ அத சமாளிக்கிறக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஜூஸுங்கும் போது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ந நல்ல ஒரு இப்ப ஒரு ஆப்பிள் ஆகட்டும் அந்த மாரி உணவு வந்து ஜூஸ் போடுவாங்க போட்டுட்டு அதுல இருக்குற அந்த தோளு நாருச்ச ச அது எல்லாமே வடிகட்டி வந்து வெறு தண்ணியா குடிப்பாங்க அந்த மாரி குடிச்சா அது வந்து பசி தாங்காது நம்ம அந்த நார்ச்சத்தையும் எடுத்துக்கணு அப்டி இல்ல அப்டின்னா ம் பெரும்பாலும் வந்துட்டு நம்ம அது அப்டியே உட்கொள்றது வந்து நமக்கு கொஞ்சோ நேரத்துக் வந்து பசி தாங்கும் நா இத வந்து நறைய முறை வந்து அனுபவிச்சிருக்கே சோ பசிக்குதுங்கும் பொழுது நா வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து சாப்ட்டா கூட அது ஒரு வேளைக்கான பசிய வந்து எனக்கு தாக்கு புடிச்சது வந்து உண்டு என்னதா பெருசா வந்து நம்ம டீ காஃபி இல்ல வந்து வட போண்டா அந்த மாரி வந்து நம்ம உட் கொண்டாலும் என்னதா நம்மளோட அந்த இதுக்கு வந்து ஈடாகறது இல்ல பலவகைகளுக்கு வந்து ஈடாகறது இல்ல
கண்டிப்பா அ அது இல்லாம வந்துட்டு இப்போ பயிர்வகைகள்னு சொன்னதுக்கு அப்புறோதா ஞாபகோ வருது அத இப் இப்ப எப்டினா வந்துட்டு ஒரு பச்ச பயிர ஊற வெச்சிருக்கோ அது வந்து ஆ அத வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு ரெண்டுமண் நேரோ ஊறினா கூட அது போது அப்றோ தண்ணிய வடி கட்டிட்டு ட்ட ஒரு அ துணி போட்டு மூடி வெச்சுட்டோனா அது வந்துட்டு நல்லா மொள கட்டிடுது அந்த மொளக்கட்ன பயிர வந்துடு அடுத்த நாள் காலைல கொஞ்சோ லைட்டா ஒரு குக்கர்ல ஒரு விசில் விட்டா போது அத அது கூட வந்து ம் ஆ ஒரு ஒருத்தர் என்ன பண்றாங்கனா அப்படியே வெறும்னே கூட அந்த பச்சப்பயிர அப்டியே சாப்பட்றாங்க நம்ளால அப்டி சாப்ட முடிலனா கூட இத வந்து என்ன பண்லானா கொஞ்ச நல்லா மொளக்கட்ன பயிர கொஞ்சோ லைட் டா வேக வெச்சுட்டு அதுல வந்து கொஞ்சத்த கேரட் துருவி போட்றது வெள்ரிக்காவ சின்ன சின்னதா நறுக்கி போட்றது கொஞ்சோ வெங்காயோ கொஞ்ச தக் காளி இதல்லா போட்டு ஒரு சேலட் மாரி பண்ணி சாப்டம்போது வந்து அது நல்லாவே வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அது இல்லாம வயிறுக்கு நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்ட அளவுக்கு நா உங்ளுக்கு பசிக்காம ரொம்ப நேரோ வந்துட்டு தாங்குது அப்டினு சொல்லலா அது வந்துட்டு நா இனமேட்தா ட்ரை பண்லான்ருக்கே ஒருத்தர் வந்து எ கூட ஷேர் பண்ணிக்டாங்க இந்த மாரி பண்ணுங்க வெயிட் லாஸ்கு ரொம்ப நல்லது அப்டின் சொல்ட்டு சொல்லிருக்காங்க ஆ அது கண்டிப்பா நம்ம வந்து இப்ப ஓ ஸலா குடிச்சா வந்துட்டு அதுவு கார்போஹைட்ரேட்ஸ் அதுவு உங்ளுக்கு வெய்டூ ஜாஸ்தியா போடு அப்டின் சொல்ட்டு அவுங்க சொல்லி நா கேள்விபட்ட சோ நா வந்து இத்தன் நாளா அததா குடிச்சுட்ருந்தே ஒரு ஓட்ஸ் கஞ்சி மாரி காலேல சோ அதுவு வந்துட்டு ஒடம்புக்கு கெடுதலு அதுலயு பால் வேற நம்ம ஊத்தரோ அதுவு வந்துட்டு ரொம்ப ஒடம்புக்கு ஆ ஆ நல்லதுல்ல எனா வெயிட்லாஸுன்ற ஒரு விஷ்யோ நம்ம பண்ணும்போது வந்துட்டு அது நல்லதுல்ல அப்டின் சொல்ட்டு அவுங்க சொன்னாங்க செரி ஓகே நம்ம வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாப்போ அப்டின் சொல்ட்டு யோச்சுருக அதுதா செரி உங்ககிட்யு சொல்லலா அப்டின் நெனச்ச
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கனா நீங்க சொன்ன விஷயோ மாதிரியே இப்போ வந்து இந்த இந்த சுடிதாரு நரைய வகைகள்லா இருக்கு அப்பறோ வந்து ம் கேல்வரகு அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்து நம்ப காலேல ஒரு அடையா சுட்டு சாப்பட்றதோ இல்ல அவங் ஒரு வடையா சுட்டு சாப்பட்றதோ இல்ல வந்துட்டு அதையு தாண்டி ஒரு பக்கோடா அந்த மாதிரி போட் டு சாப்படம்போது நம்ம வந்து நம்ம சுலபமா வந்து அத உட்கோண்ருவோ இல்லைங்ளா எனா மத்த இது நம்ப ஒரு கலியா குடுத் தாலோ இல்ல வந்து நம்ப ஒரு இதா குடுத்தாலோ வந்து நம்ப வந்து சாப்ட மாட்டோ கூழா குடுத்தாலோ இல்ல வந்து நமக்கு வந்து கொஞ்ச நாக்குக்கு புடிச்ச மாதிரி ஒரு நல்ல சுவையோட குடுத்தோ அப்டினா நம்ம வீட்ல இருக்ற எல்லாருமே வந்து விறும்பி சாப்டுவாங்க இல்லைங்ளா இப்போ அடை மாதிரி வந்து நம்ப போட்டோ அப்டினா அது கூட வந்து தேங்கா சட்டினி அந்தமாரி தொட்டுக்க குடுக்கும்போது நம்ப எவளோ சாப்பட்றோ அப்டிங்கற கணக் நமக்கே தெரியாது இல்லைங்ளா தோழி
ஆ கண்டிப்பா ஆ ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஆனா என்ன இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு ஒரு வட மாரி எண்ணெய்ல பொரிச்சு சாப்பட்றது அதுவு வந்துட்டு நமக்கு கடைசில அதுவு ஒடம்புக்கு கெடுதலுன்தா சொல்வாங்க அதுக்கு பதில் நீங்க சொல்றமாரி ஒரு அடையாவோ இல்ல ஒரு தோசமாரி ஆ சுட்டு சாப்பட்றதோ ஒருல ஆ அந்த பயிரயே ஊற வெச்சு ஒரு இட்லிமாரி சுட்டு சாப்பட்றாங்க இல்லையா அந்தமாரி பண்றதோ வந்துட்டு ஒடம்புக்கு நல்லதாருக்கு ஒரு ஹெல்தியா வந்துட்டு நம்ம எப்டி எடுத்துடு போலா அப்டின்றது நா இது பண்ணா ரொம்ப நல்லாருக்கு அப்டின் நெனைக்கிறே நானு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க நம்ப எந்த ஒரு உணவு எடுக்றதா இருந்தாலு அதுல என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் ஜஸ் இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சு க்கிறது எந்தளவுக்கு உண்மையோ அதே மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு ம் நம்ப எவ்ளோ ச சாப்ட்டா எவ்ளோ சில உணவுகள் வந்து பாத்தீங்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து சாப்டுவாங்க இப்ப காய்கறிகளுமே வந்து பாத்தீங்னா ஒரு அளவு வரைக்குந்தா அத ஒரு அளவுக்கு அதிகமா சாப்டோம்னா அதுவே வந்து நமக்கு தேவயில்லாத ஒன்ப வந்து நம்ப ஒடம்புக்கு நம்பளே குடுத்த மாதிரி ஆகும் இல்லைங்ளா அந்த மாரி நெறையா விஷ்யங்கள் வந்து நா செய்தில கேள்விபட்டதும் உண்டு இப்ப வந்து பாத்தீங்னா வெறும் அப்போ பழங்க வகைகள் மட்டு சாப்புட்னுங்கறக்காக பழ வகைய மட்டு சாப்ட்டுதா உயிர் வாழணு அப்டின் நெனைப்பாங்க ஆனா கடசில வந்து பாத்தா அவ்ங்களுக்கு உடல் நிலை ரொம்ப மோசமா போகு அந்த மாரி ஒரு விபரீத செயல் எல்லாமே நா பாத்திருக்க தோழி
ம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நானு கேள்விப்பட்ரு க்கே இந்த மாரி பழம் வகைகள் சாப்ட்டே வந்து உயிர் வாழ்ந்தாங்க திடீர்னு ஒரு டயட் க்காக வெறு வாட்டரு டயட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி மட்டு குடிக்கிறது அதுக்கப்ற வெறு காயு அ பழங்கள் மட் டு எடுத்துக்ட்டு ஒரு டயட் ஃபாலோ பண்றது இந்த மாரி விஷ்யங்கள்லா நம்ம சடனா வந்துட்டு நம்ம ஒங்க பாடிக்கு ஒரு ப்ரஷர் குடுத்தோன்னா வந்துட்டு அந்த ஒடம்பு தாங்காதில்லையா ஏனா இத் த்தன நாள் நம்ம வந்து ஒரு வேள வேளைக்கு ஓரளவுக்கு சாப்ட்டு பழகிருப்போ அத வந்துட்டு டக்குனு நம்ம கொறைக்கும் போது என்ன ஆகுனா நம்ம ஒடம்பு வந்து ஒத்துக்காம போகும் வேற எதாவ்து பின் விளவைகள்ல வர மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லா வரு அத நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க எதையே சாப்ட்டாலுமே வந்துட்டு ஓரளவுக்கு போ கொஞ்ச கம்மி குவாண்டிடில சாப்ட்டுக்கிட்டே வந் ந்தோனாவே நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஆட்டமெட்டிக்கா நம்ம பாடில நடக்க ஆரம்மிச்சுரு அப்டின்றததா நா வந்து த இது வரைக்குமே நானு ஃபாலோ பண்ணிட்ருக்கே அப்டின் சொல்லலா தோழி
கண்டிப்பா தோழி உங்ககிட்ட பேசுனதுல நெறைய விஷ்யோ தெரிஞ்சுக்கிட்டே இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேச லா தோழி சேரிங்களா நன்றிங்க தோழி